ஆ எப்டி இருக்கீங்க
ஆய் நல்லா இருக்க எப்டி இர்க்கீங்க நீங்க
ம் நாதா நல்லா இருக்க சாப்ட்டீங்ளா
ஹலோ சாப்ட்ட நீங்க சாப்ட்டீங்ளா
ம் இன்ன இல்ல இனிமேல் தா ம் நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா வந்து ஆ இன்னு சாப்டல சாப்டணு
ஆ ஹா யார் சமச்சது நீங் சமச்சீங்ளா
இல்ல நா செய்ய மாட்ட வீட்ல செய்வாங்க
ஆ ஆ ம் என்ன ஸ்பெஷலு
ம் என்ன ஸ்பெஷலா செஞ்சிட் இருக்காங்க இப்ப தா இனிமேல் தா செஞ்சிட்ருக்காங்க சாப்டணு
ம் ஓகே ஓகே அப்றோம் படிக்கிறீங்ளா இல்ல மேரேஜ் ஆயிட்ச்சா
இல்ல மேரேஜ் இன்னு ஆகல ம் பச்சிட் இருக்கே ம் நீங்க
நானா ஹவுஸ் ஓய்ஃப்
ஹவுஸ் ஓய்பா ஓகே ஓகே ஜாலியா இருக்கீங்க அப்போ
ம் இருக்க
ம் ம் அப்புற என்ன பண்றீங்க ஆ டிரவல்லா பண்ணுவே எப்பனா பண்ணுவோ எப்பனா கூட்டிட் போவாங்க
ம்
மோஸ்ட்டா எங்கியு போக மாட்டோ
ம் ம் ம் ம் நானு அப்டிதா லோக்கல்ல கூட எங்கியு போ மாட்டீங்ளா கடைக்லா
கடைக் போவோ இங்க எதுனா வேணுனா கூட்டிட் போவாங்க கூட்டிட் போன சாயங்கால இப்போ ஒரு மதியானோ அப்டி போனனா சாயங்கால வரு இல்ல நைட் ஆகு
ம்
ம் ஜாலியா இருக்கு
ம்
ம் சென்னை போதுனா காலையிலே கெளம்பிடுவோ
ம்
போய்ட்டு அங்க ஜாலியா எல்லாரு வருவாங்க அம்மாலா எல்லார்க் கூடவு இருந்துட்டு எல்லா வாங்கிட் வாங்கிக்கிட்டு வருவோ
ம்
ம் நீங்க நீங்க எப்டி
நாங்ககுட போவோ
ம்
ம் ம்
இது எல்லாமே வாங்கர்த்துக்னா உங்குளுக்கு எங்க எங்க வருவிங்க நீங்க
நாங்க போனோ கொஞ்சோ தூர்த்துக்கு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ட்ராவல்ல போனு
ஆ இங்க எங்கள்க்கு எல்லாமேருக்கோ கிட்டயேருக்கோ
ம் ம்
மத்தபடி ட்ரெஸ்லா எடுக்கன்னா வெளிய போவோ
ம் ம் ம்
அப்றோ என்ன செய்ய போறிங்க
நானு சாம்பார் சென் சாம்பார் செஞ்சிருக்க இட்லி மட்டோ ஸ் சாப்டமோது ஊத்திக்லாம்ன் நென்ச்சிட்ருக்கே
ஓ ஓ செரி செரி செரி ம் ம் எத்தன பேருக்கு செய்வீங்க எத்தன இட்லி
நாங்க மூணு பேர் வீட்ல எங்க மூணு பேருக் செஞ்சுப்போ ம்
ம் ம் ம் இப்ப சீக்கரமா செஞ்சிருவிங்கள நீங்க
ம் ஆமா ஏழு மணிக்குல்லா எங்க மாமியாருக் குடுக்கணு அதனால அவுங்ளுக்கு குட்த்துட்டே குட்த்து ம் செவன் தேர்ட்டிக்ல்லா சாப்புட்டாங்க நாங்க சாப்ட கொஞ்சோ லேட் ஆகும் எனா எ ஹஸ்பண்ட் வர்ல
ஆ ஆ
த ஒன்னே தா சாப்புட்ணு
ஓக்கே ஓக்கே
ம்
அப்றோ வேல எல்லா முடிச்சிட்டிங்ளா
ம் முடிச்ட்ட முடிச்சுட்டுதா ஃப்ரியா தா இருக்க ம் ம் ம் நீங்க நீங்க இன்னா பண்ணுவிங்க ஃப்ரி டைம்ல
நாங்க ஃப்ரீ டைம்ல வந்து ஃபோன் பாத்துட்டு இருப்பே வேற ஒன்னு பண்ண மாட்டே டி வி பாப்பே அப்டி இல்லன்னா வீடு பெருக்குவே
சேரி சேரி பியூச்சர்ல எங்யாவ்து வெளில போய்ட்டு வாங் பண்ணனுன்ற மாதிரி ஐடியாருக்கா இல்ல பிஸ்னஸ் பண்ணனுமா
இல்ல இல்ல ஒர்க் பண்றோந்தா ஐடியாருக்கு ஒர்க் தா போணு
ம் ம் ம் எனக்கு பாத்திங்ன்னா எனக்கு ஓனா பிஸ்னஸ் பண்ணணோன் தா ஆச
அப்டியா என்ன பிஸ்னஸ் பண்ணோன் ஆச உங்ளுக்கு
எனக்கு இப்போ ஹஸ்பண்ட் கூட சேந்து சித்ரா காஃபி பார் அந்மாதுர்ல்லார்க் இல்லயா ஒரு பிராண்டடா ஒரு காஃபி ஷாப் அந்த மாதிரி வெக்கணு எங்ளோட ஓன் பிராண்ட்ல
சூப்பராருக்கோ
ம் இல்னா ஃப்ரான்சசை மாதிரி பண்ணனு பண்ற மாதிரி ஐடியா இருக்கு ம் ஃபியூச்சர்ல எப்டின் பாத்து பண்ணணோ ம்
ம் எப்டி கஃபே மாரி ஓபன் பண்ண போறீங்களா
ஆ அப்படிதா ப ஓப்பன் பண்ணணுன் இல்ல பேசி வச்சிருக்கோ ஃபியூச்சர்ல பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஆ இந்த பிஸ்னஸ்
ஆமா ம் ஒர்க் போறத விட பிசினஸே பெட்டரா இருக்கு இல்ல நீங்க நெனச்சா ட ரெஸ்ட் எடுக்கலா
ம்
ம் ஆமா பிசினஸ் தா பெட்டரு
ஆமா ம் ம் எனக்கு தனியா எனக்கு தனிப்பட்ட ஆசன்னு பாத்தீங்கன்னா எனக்கு பியூட்டிசியன் படி க்கனுந்தா ஆச
ஓ எனக்கு அதே ஆச தாங்க பியூட்டிஷன் படிக்கணுதா ஏ நீங்க பண்லாமே இப்ப கூட
இப்ப பண்ண முடியாது ம் ம்
பிரைடலுக்குல்லா நல்லா பண்ணலா நீங்க படிச்சீங்கன்னா
இப்ப பண்ண முடியாது ஆனா அப்பவே சேத்துவிட அப்வுமே எங்க மம்மா சேத்து விட மாட்டன் சொல்ட்டாங்க ம் இப்ப படிக்க முடியாத சி ட்டேஷன்ல இருக்க நீங்க படிக்கதுந்தா படிக்கலாமே
நா படிக்கலா தா செரி எங்க வீட்ல கேக்கணு
ம்
ஆ வீட்ல சொன்னு சேத்து விட்டாங்கன்னா சேந்துருவ
சேரி ஸ்
எனக்கு ஆசையாதா இருக்கு பண்லான் சொல்லிட்டு ம் எல்லாமே கத்துக்குணு இருக்கு டைலரிங் கத்துக்குணு இதல்லா கத்துக்குணுன்னு ம் ம் அப்றோ நீங்க மேக்கப் போடுவீங்ளா மேக்கப் எல்லா போடுவீங் இல்ல நீங்க போடுவீங் அ உங்களுக்கு போட்டு ப்பீங்ளா
நானு மேக்கப்லா அப்டில்லா போட மாட்ட ஜஸ்ட்டு ஒரு காஜல் நியூ ஜேட்ல ஒரு லிப்ஸ்டிக் அவ்ளோதா மத்தபடி ஒன்னும் பண்ண மாட்ட
மினிமெல்லா பண்ணுவீங்க ஆ ஆ மத்தவுங்களுக்கு போட்டு விட்னோனு ஆசையா இருக்கு எனுக்கு அ கத் கத்துக்கு தா நல்லா இருக்கு
ம் கத்துங்க அதுலதா இப்ப பணமே ம் பத்து வயசு எட்டு வயசு பத்து வயசு பசங்கல்லா ஐப்ரோ பண்ணுதுங்க ம் ம்
கத்துக்கணு அப்போ அத கண்டிப்பா அது எவ்ளோ மந்த்து ஆகு உங்களுக்கு தெரியுமா
ஒன் இயர் கோர்ஸ் இருக்கு ஆ சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸ் இருக்கு ம் ஆமா இப்ப நீங்க ஒரு பிரைடல் மேக்கப் போனாலே ஒரு டென் தௌசண்ட் வருது போதாதா
ஆ போதுமே ஒரு மேக்கப்
அந்த டென் தௌசண்ட்ல ஃபைவ் தௌசண் ப்ராடக்ட் வாங்க துக்கு வச்சுக்கிட்டா கூட ஃபைவ் தௌசண்ட் நமக்கு இன்கம் தான
ஆமா கரெக்ட்தா
ம்
ம் கத்துக்கணு அது கண்டிப்பா ஒர்க் போயிட்டேனா எப்டினா சேந்து கத்துகலா
ம் டூர்லா போவிங்களா
ஆ போவோ லாஷ்ட்டா வந்து வேளாங்கண்ணி போனோ நாங்க
ஆ சேரி சேரி நா கூட அக்டோபர் மாசோ ஒரு தடவ போய்ட்டு வந்தே வேளாங்கண்ணிக்கி
அப்டிங்ளா எத்தன் நாள் ஸ்டே பண்ணீங்க
டூ டேஸ் தா
அப்டியா
இந்த வருஷத்துல போனு இனி எப்போனு தெரில
ம் ம் நீங்க எப்டி போனீங்னா எப்டி எப்பவுமே சர்ச்சுகு போய்டுவீங்ளா இல்ல அப்டியே சுத்திட்டு வருவீங்ளா ஃபுல்லா எல்லா எடத்தையு
இல்ல இப்போ நம்மோ நைட் டைம் தான ட்ரெய்னு அங்க வேளாங்கண்ணி போர்துகு நம்ம நைட்ல ஏறிட்டோம்னா ட்ரெயின் ஏறிட்டோனா ம் அர்லி மார்னிங் போவோ போயிட்டு அங்க ரூம் போட கரெக்டா இருக்கு நமக்கு ரூம் போட்டு குள்சிட்டு மதியதுக்கு இப்ப நம்ம ஹோட்டல்ல சாப்புட்றதுனா ஹோட்டல்லு
ம்
இல்ல நம்ளே சமைச்சி சாப்றதுனா நம்மளே சமைச்சிட்டு ஆஃப்டனு ஆயிடு ஆஃப்னூணு மேல சர்ச்சுக் போ வேண்டியதா கொஞ்ச நேரோ போயிட்டு அப்டி பிடினு இருந்துட்டு வந்துட்டு மறுபடியு நைட்டு சாப்புட்டு ரூம்ல ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாளு காலேல சர்ச்சுக்கு போர்தோ போயிட்டு ப்ரேயர்லா பண்ணிட்டு வேண்டதல் எதனா இருந்துச்சுனா முடிஸ்ட்டு அப்டியே பீச்சுக்கு போயிட்டு மறுபடியு ரூம் போயிட்டு ரெஃப் ஃபிரெஸ் ஆயிட்டு கெளம்பிட வேண்டியதுதா அன்னைக்கு நைட்டு
ஆ பரவால அப்ப ஜாலியாதா இருப்பீங்க ம்
இதா பண்ணோ
ம் ம் எனக்கு அங்க முட்டி போர்ரவங்கலா பாத்தா ரொம்ப பயமா ருக்கு
அய் யோ நா கூட போட்டேங்க முட்டி பாக்குறதுக்கு கிட்டதா இருக்கற மாதிரின்னு சொல்லிட்டு போட்டுட்டே
அய்யய்யோ ஆ அப்றோ
போட்டு எனக்கு பின்னாடி போட்டவங்களா என்ன கிராஸ் பண்ணி போறாங்க நாமட்டு பேக்லயே இருக்கே ஹ
ங்க ஃபஸ்ட்டு டைம் போட்டு இருப்பீங்க அதனால அவுங்க ல்லா போட்டு பழகிட்டு இருப்பாங்க
தா என்னால மோடம் நட நடக்க முஞ்சுது ரெட் மில் வந்து முட்டி போட்னு போக முடிஞ்சுது அதுகப்றோ இவுங்க சுத்தமா முடில
அய்யய்யோ அப்ற எப்டி பண்ணு வந்துடீங்ளா
தென்னனா மழ வந்த டைம் அப்போ அப்பா கல்லுலா மேல வந்துட்ருக்கு
அய்யய்யோ குத்துமே ரொம்ப அய்யய்யோ
ட்டி அவ்ளோவ புண்ணு ஆகல இருந்தாலு எனால போட முடில
அய்யய்யோ ரொம்ப கஷ்டங்க ம் ம் ஆனா நாங்கப் பாக்கு போது இப்ப நீங்க சொல்றீங்ள முட்டி அந்த மாதிரில்லா போடவே இல்ல எல்லா ரெண்டு கையே முட்டி வச்சுன்னு போயினு நார்மலா போறாங்க அது வேண்டுதல் மாரி தெரில
அ பாதி தூர் த்துக்கு மொதல்ல நானு அப்டிதா போய்ட்ட எழுந்து எழுந்துக கூடாது ஒரு தடவ முட்டி போட்டா எழுந்துக கூடாதுன் சொல்றாங்க வேற வழி இல்ல ஒரு ஸ்டெப் கூட வைக்க முடில பாதி தூர்த்துக்கு மேல அப்டியே போய்ட்ட எப்டியு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்குன் நெனைக்கிற அந்த இட ஒரு மூணு ஆ ஒரு மூணு கிலோமீட் ட்ரு மூன்ற கிலோமீட்டர் இருக்கு ம்
அப்ற எப்டி போட்டு போய்ட்டு வந்ட்டீங்க
அதா பாதி தூர வெரு முட்டிலயே போன அதுக்கு மேல எழுந்துக் துங் கூடாதுன் சொல்ட்டாங்க வேற வழி இல்ல ரெண்டு கை தாங்கி தாங்கிதா அப்டியே போய்ட்ட ம்
ம் இனிமேல் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது
இப்பவு முட்டி போடணுனு நெனைச்சாலே பயமா இருக்கு போடுவனா என்னான் தெரியல கடவுள் சித்த
ஆமா ஆமா கஷ்ட தா ரொம்ப ஆனா து நெறைய பேரு சில பேரு டக்கு டக்கு டக்குன் போட்டு போனாங்க நா பாக்குபோது
உம் அவங்களுக்குல்லா ஈஸியா இருக்கு ஒரு சிலர்ல்லா வந்து ட்ரெஸ்ஸ தூக் க்கிட்லா போறாங்க பேண்ட் இல்லாம வெறு மண்ணுல முட்டியோட போறாங்க
ஐயோ ரொம்ப கஷ்டங்க அதெல்லா ம் ம் கரெக்ட்
ம் கடவுள் வந்து அந்த மாரிலா நம்மள வருத்தி சொல்லல இருந்தாலு நம்மளோட ஒரு திருப்திக்காக நம்ம போட்றதா இருக்கு
ஆமா ஆமா
ம்
ம் ம் அப்ற போட்டு முடிச்சுட்டீங்ளா ஐயோ நாலாம் போட்டதே இல்லங்க அந்த மாதிரில்லா வேண்டுனதே கெடையாது
ம் ம் நா போய் பாத்த எனக்கு அந்த செகண்ட் இன்னா தோணுச்சுன் தெர்ல உடனே போட்ட
அப்டியா இங்க வேண்டிட்லா இல்ல ம் ஆமா
சரி போய்லான் சொல்ட்டு
போட்டு போய்ருலா அய்யய்யோ
ம் ஆனா அப்டி ஆய்ச்சு
ஆக்கா
ம்
அப்பற எழுந்து நின்னு முடிக்க முடிஞ்சுதா
ம் ஆமா அது வலி அப்ப எதுவு தெரில அதுக்கு அடுத்த நாள் தா கொப்பளம் மாரி வந்துட்டு இருந்ச்சு
ஐய்யோ பரவாயில்லல இப்போ உங்களுக்கு ஆனா பயமா இருக்கு போட
ஆமா ம்
நா டைம் போனா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க
ம்
ம்மா போயிட்டு ஜாலியா இருந்துட்டு வாங்க ம் அப்றம் உங்க ஹஸ்பெண்ட்லா போயிருக்கீங்களா
இல்ல இல்ல அவரு கூட நா போனது இல்ல அவரு எங்களுக்கு கல்யாண ஆகுரத்துக்கு முன்னாடி அவுங்க ஃபேமிலியோட போயிருக்காரு நாங்க போனதில்ல
ஆ ஆ ஆ ம் இப்ப எப்டி நீங்க புது வேளாங்கண்ணி போனீங்களா இல்ல அதுக் அடு துக்கு முன்னாடி போயிட்டீங்களா பழைய வேளாங்கண்ணி இருந்துதுல்ல அப்டியா ரெண்டு டைம் போயிருக்கீங்க அப்போ
போ நா பொறந் சி சின்ன வயசா இருக்கும் போது ஒரு தடவ போனே அதோட போன வருஷம் தா போனே ரெண்டு வேளாங்கண்ணிக்கே போயிருக்கோ ம்
ம் அப்டின்னா பரவால ம் வேற வேற எங்கெல்லா போயிருந்தீங்க
வேறனா டூர் மாதிரி கேக்குறீங்களா
ஆ ஆ டூர் மாதிரி தா கேக்றே
ம் ஊட்டி கொடைக்கானல் கேரளா
ம் ம் ம்
அதுக்கப்றோ இந்த ஒகெனக்கல் கோனே ஃபால்ஸ்
கோனே ஃபால்ஸா
ம்
கோனே ஃபால்ஸ் எங்க இருக்கு கேரளா வா அது
கேர்ளா இல்ல
ஆ
இந்த பக்கத்துல இருக்கு இந்த ஆந்திரா சைட்ல இருக்கு தமிழ்நாட்டுல தா இருக்கு
னே ஃபால்ஸ் இங்க இருக்கா அப்டியா நா எனக்கு நீ எங்க இருக்க தெர்ல ஆன கேட்டு இருக்கே கோனே ஃபால்ஸு
கோனே ஃபால்ஸ் பக்கந்தா இருக்கு இந்த ஆந்திரா சைட் தா இருக்கு ஆனா ஆந்திரால கெடயாது தமிழ்நாட்டுக்குள்ள தா இருக்கு
ம் எவ்ளோ நேர ஆகு போக
நீங்க இருக்குற ஏரியா பொறுத்து
ம்
இப்ப வேலூர்னா ஒரு டூ ஆர்ஸ் ஜர்னி ராணிப்பேட்டனா ஒரு ஒ அண்ட் ஃஆப் ஒண்ட் ஆஃப் அஸ் ஜர்னிஅந்த மாதிரி ம் ஏனா அது வேலூர் பக்கங்தா இருக்கு
ஆ ஆ ஆ
அங்க இருந்து கிட்ட
அப்டியா சேரி சேரி அப்ப போனீங்களா இல்ல போய்ட்டீங்களா
ஆ போயி இருக்கே சின்ன வயசுல போயி இருக்கே
ம் எல்லாமே சின்ன வயசுதா போயிருக்கீங்க இப்ப வந்து வேளாங்கண்ணி ஊட்டி லா இப்ப போனீங்க
கொடைக்கானல் அதலா தா போயிருக்கே
நா கோனே ஃபால்ஸ்லா போனது இல்லங்க நீங்க சொல்றது எப்டி இருக்குனே தெரில எனக்கு ம்
நல்லா இருக்கு அக்சுவலி அதுக்கு ஏன் கோனை பால்ஸ்ன்னு பேர் னா அந்த பால்ஸ் வந்து கொன்னையா இருக்கும்
அப்படியா கோனேயா எப்படி ஒரு ஃபால்ஸ் இருக்கும் கர்வ்வா இருக்குமா அப்படியே ஆ
நெறய கொரங்கு இருக்கு அங்க உம் கொரங்கு தொல்ல தாங்க முடியாது
ஆ அப்புற உம்
அவளோதா
ம் நா போனது தில்லங்க பாத்ததே இல்ல அதுக்கப்பற தா தெரியும் போனா உம் என்னக்கு ஆசையா இருக்கு நீங்க சொல்றது கேக் போது
ஆ போடுங்க மேப்ல போட்டு அது கோடை பால்ஸ் பத்தி செக் பண்ணுங்க செக் பண்ணிட்டு ரிவ்யூ பாத்துட்
ம் ஆமா ஆமா போன்ல போட்டு பாத்துட்டு போனு
உம்
ம் நீங்க இது சிம் பண்ணுவீங்களா நீங்க
ஆ ஆ இல்ல எனக்கு தெரியாது நீங்க பண்விங்களா
நானு பண்ண மாட்டே எனக்கு நா நாளா பண்ண மாட்டே எனக்கு தண்ணி பாத்தாலே பயமா இருக்கும் இந்த அடிச்சிட்டு போயிடுவாங்கல்ல அது கோடை ஃபால்ஸ்ல அந்த மாதிரி அச்சிட்டு போற மாதிரி இருக்குமா இல்ல சும்மா குட்டியானா ஃபால்ஸ் சா
குட்டியாதா இருக்கு உம்
அப்படின்னா பரவல உம் அப்புறம் ம்
ம்
அப்புறம் வேற எங்க போயிருக்கீங்க
வேற எங்கயோ போல அவ்வளோதா
இங்க உங்ககிட்ட எதுவும் இல்லையா டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி உங்ககிட்ட சும்மா கிட்ட உங்க வீட்டு கிட்ட எல்லா
இல்ல இல்ல எங்க ஏரியாகிட்ட நா எதுமேயில்ல
எங்கயுமே போக மாட்டீங்க சும்மா கூட உம்
வேற எதுவும் இல்ல ஏரியா கிட்ட அந்த மாறி ஒன் டே ட்ரிப் மாதிரி போன் நானா கூட எதுவும் இல்ல ஏற்காடு போய்ரு ஏலகிரி போய்ருக்கு ஒரு தடவ அவ்வளவுதா
நீலகிரி ஆ அதுவும் மலமேல தா இருக்கு
ஆ ஆமா ஆமா மல மேல தா இருக்கும் உம்
உம் அப்புறம் நிறைய பிளேஸ் போயிருக்கீங்களே நீங்க பரவல ஆனா
பிளேஸ் எல்லா இல்ல சொல்ற அளவுக்குலா இல்ல
ஆ அ உம்
உம்
அப்புறம்
உம் நீங்க எங்களா
என்ன பண்றேங்க நா வந்து ஊட்டி போயிருக்க
ம்
ஊட்டி ஓர் ரெண்டு டைம் போயிருக்கோம் ஃபேமிலியா போயிருக்கோம் ரெண்டு டைம் ஃபேமிலியா போயிருக்கோம் வேளாங்கண்ணி போயிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து வேளாங்கண்ணியே நா போயிருக்கே ரெண்டு டைம் போயிருக்கே நினைக்கிற ஆமா ரெண்டு டைம் போயிருக் க வேளாங்கண்ணி ஊட்டி ரெண்டு டைம் போனோ கொடைக்கானல் போனோ
உம்
அதுக்கப்புறம் வந்து நாங்க எங்கேயும் போல குயின்ஸ்லேண்ட் எல்லா போவோம் நாங்க சின்ன வயசுல போயிட்டு இருப்போம் இங்க போயிருக்கீங்களா வண்டர்லா போயிருந்தீங்களா
வாவ்
ஆமா ஆமா அது பூந்தமல்லிக்கிட்ட இருக்கு பாத்தீங்களா அங்க நாங்க ஒரு ரைடு போனோம் இஹமாலயா ரைடுன்னு செம்ம ஜாலியா இருந்தது அந்த ரைடு இப்ப வந்து அது எடுத்துட்டாங்க போல உம் நாங்கல்லா போலா போலான்னு கேக்குறோம் ஆனா
நானும் போயிருக்கே குயின்ஸான்க்கு ஒருத் த்ரீ டைம்ஸ் போயிருக்கே அதுக்கப்புறம் எம்ஜிஎம் போயிருக்க
ஓ எம்ஜிஎம் நா போனது இல்லங்க எப்படி இருக்கும் அது
எம்ஷமும் சேம் எம் இப்போ குயின்ஸ்லேண்ட் அந்துடுத்தீங்கன்னா வாட்டர் ஃபால் வாட்டரு கேம் கம்மி மத்தபடி ரைடு அதிகமா இருக்கும் எம்ஜிஎம் வந்து ரைடு அதிகமா எம்ஜி எம் வந்து ரைடு கம்மியாகு வாட்டர்ஃபால்ஸ் அதிகம் வாட்டரு கேம் அதிகம் ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ